வணக்கம் ச தெளிவா கேக்குதுங்களா நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டிருக்கீ கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி இன்னைக்கு இ இருந்து காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஃபஸ் டே வீக்ல ஸ்டாட் ஆகுது மண்டே
ஆமா தோழி ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருஸ் க எதுவு பண்ணல ஏ தோழி காலையில எந்திரிச்சோ கணவர வந்து கெளப்பி விட்டே ஆ இன்னைக்கு வந்து பாத் த்திங்கன்னா சேரின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கணவருக்கு பிறந்த நாள் அதனால ஆ சேரின்னு சொல்லிட்டு ஏன்னா பன்னெண்டு மனிக்கு ஏதாவது கேக் கட்டிங் மாரி பண்ணலா அப்டின்னு அவர களப்பி விட்டு ஆ ஆ இந்த சமூக வலைதளங்கள்ல் அந்த ஆப் எல்லாருக்கு பாத்தீங்களா பத்து நிமிஷத்தில டெலிவரி பண்ற ஆப் பு அதுல வந்து கேக்கலா என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோண் இருந்தே ஆ அப்புறோ சேரினு சேவ் பண்ணி வச்சிருக்கே இப்ப வாங்க வேண்டாம் ஏன்னா இப்ப வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜுல வச்சாலு ஒரு மாரி நச நசன்டு ஆய்ரு கின் கேக் அந்த மாதிரக எல்லா அதனால உருகிருன்சொ சொல்லிட்டு சரி கொஞ்சோ லேட்டரா வாங்கலா அப்படின்னு சொல்ட்டு என்ன பண்ணலா பன்னெட் மணிக்குனு யோச்சிட்டுரு அந்த தோழி நீங்க ஏதாவது ஐடியாக்கள் இருந்தா குடுக்கலா
கண்டிப்பா தோழி நைட்டு வந்துட்டு நீங்க ஒரு நைட் ஒரு ஆ ஒரு ஒன்பது மணிக்கு மேல வாங்கி நீங்க ஃபிரிட்ச்சில வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்க வந்துட்டு எடுத்து கட் பண்றதுக்கு கொஞ்ச வசதியா இருக்கு கூடவே நீங்க எதாவது கிஃப்ட் ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அ கேக் கட் பண்ணும் போதே சர்ப்ரைஸா நீங்க வந்துட்டு குடுத்தீங்கன்னா இன்னு சந்தோஷப்படுவாங்க
அந்த அந்த கிஃப்ட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கு தெரியற மாரி நாங்க வாங்க தா போறோ தோழி ஆனா அது பெரிய கிஃப்டு அஅது வந்து அதனால சரி அப்டின்ட்டு இது பண்ணியிருக்கோ சின்ன கிஃப்ட்டெல்லா ஒரு பேருசா விரும்ப மாட்டாரு அவருக்கு எதுவ இருந்தாலு கொஞ்ச பயன் உள்ளதா இருக்கணும் அப்படிங்கறது அவர் ஆச ப்பட்டதது நாங்கள் வந்துட்டு கொஞ்சோ பண்ணியிருக்கோ குடும்பம சேந்து பாப்போ அப்பிடின்ட்டு இல்லைங் தோழி அதுக்குதா அவரு எ த் என்ன பண்ணாரு அப்பிடின்னா அவர் வீட்ல இருந்து அ ஹீரோ வந்து வருபோது சேரி ஏனா திருமணத்து அப்போ சமீபத்திலதா திருமணோ ஆச்சி திருமணம் அப்ப வந் பாத்தீங்கன்னா நம்ம இது எடுப்போ பாத்தீங்கள இப்ப மறு வீட்டுக்கு போம்போது ஒரு ரெண்டு மூணு துணி வந்து எடுப்பாங்க இப்ப வந்து பெண்ணு வந்து ஒரு நா வந்து பாத் த்திங்கன்னா சுடிதார் தா நா வந்து விரும்பி போடுவே அதனால சுடிதார் வந்து சாரி எடுத்துக்கலாங்க ஆனா நா வந்து இல்ல எனக்கு சுடிதார் வேணு சொல்லி நானுமே என்னோட அன்னியு வந்து சொன்னாங்க ஆமா சுடிதார் தான போடுர அனால சுடிதார் எடுத்துக்கிட்டோ சாரீனா யூஸ் பண்ண மாட்டங்க அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு நானு வந்து சுடிதார எடுத்தனால எல்லாமே போட்டு நா யூஸ் பண்ணிட்டே மூனு மாசத்துல நாலு மாசத்துல ஆனா ஏ கணவர் வந்து இதுல ஒரே ஒரு மூனு மூனு செட் எடுத்தோ ஆனா ஏ கணவர் வந்து ஒன்னுதா யூஸ் பண்ணாரு மிஞ்சதல்ல எல்லா அப்பிடியே வச்சிருக்காரு அத அவுங்க வீட்ல இருந்து அந்த பிரஸ் டேக் கூட அதுலருந்து எடுக்கல அந்த அளவுக்கு புதுசா வச்சிருக்காரு அதே எடுத்துட்டு வந்து எனக்கு இந்த துணியே போது புதுசல்லா வாங்க வேண்டா அப்பிடின்டாரு அப்புறோ சேரின்ட்டுன்னா அவரு அவரு மனசுக்குள்ள நெனச்சிக்காரு போற சேரி அவரோட பிறந்த நாளுமே எங்க கொண்டாடணு அப்பிடின்டுனு அதனால அந்த துணியு வந்துட்டு அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த அளவுக்கு ஒரு இது யாருமே பெருசா வந்துட்டு இப்ப நானா இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆ என்னோட பிறந்த நாள் என்னோட வீட்லதா கொண்டாடணுன் நா நெனைப்பே ஆனா அவுருக்கு ஒரு ஆச சேரி நமக்கு வந்து நம்மளோட கனவுகல்லா நெறவேற்றாங்க அதனால வந்துட்டு இவுங்க வீட்ல கொண்டாடணு அப்பிடின் சொல்ட்டு ஒரு அந்த துணிமணி எல்லா எடுத்துட்டு நேத்தே வந்துட்டாரு தோழி
கண்டிப்பா கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க பர்த்டேவ அவுங்களுக்கு நல்லா ஸ்பெஷலா அமையறத்துக்கு என்னோட வாழ்த் த்துக்கள் என்னோட வாழ்த்துக்களையு உங்களோட கணவருக்கு சொல்லிடுங்க நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க வீட்ல சமைக் க்கலா அந்த மாரி பிளான் பண்ணிருக்கீங்களா இல்ல வெளியே போகலா அப்பிடின் நெனச்சிட்டு இருக்கீங்களா
ஆ இல்லங்க தோழி நாளைக்கு வந்து அவ வேலைக்கு போறது அந்த மாதிரிதா ஏன்னா வந்து நடுல ஒரு இரு மாதங்களா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒர்க் இருக்கு அதனால வந்துட்டு இந்த லீவ் எல்லா போட முடியாது அதுக்கப்புறோ வந்து மாலை நேரோ ஆஃப்டே லீவ் போட்டு வரே அப்பிடின்ற ண்டாரா அனாலா நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஏப்பறக்கு மேல நாங்க போயிறோ தோழி குடுபம்மா
ஓகே ஓகே உங்களுக்கு புடிச்ச ஸ்வீட் ஏதாவது உங்களால முடிஞ்சா வீட்லியே செய்யறதாந்தா செஞ்சி குடுங்க உங்க கையால அப்ப வந்துட்டு இன்னும் சந்தோஷப்படுவாரு இல்லையா நமக்காக வந்துட்டு நம்ம வயஃப் வந்து இந்த மாதிரி கேக் எதோ ஒரு ஸ்வீட் வந்து பண்ணி குடுத்திருக்காங்க அப்பிடின் சொல்ட்டு டேஸ்ட் பண்ணி பாத்துட்டு எப்பிடி இருக்குனா சொ சொல்லுவாங்க அப்பிடியும் நீங்க சர்பரைஸ் பண்ணலா அதியு யோசிச்சி நீங்க பிளான் பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி வீட்ல பழாப்பழம் ம் வந்து உரிச்சி வச்சிருக்காங்க எங்க அம்மா உரிச்சி வைச்சி கிட்டத்தட்ட நாலஞ்சி நாட்கள் அச்சி நாங்க சாப்பிடவே இல்ல அப்பிடியேதா வச்சிருக்கோ அந்த ஃப்ரிஜ்லதான இருக்கு அப்பிடின் சொல்லிட்டு அந்த பழாப்பழத்துல பாயசம் மாரி எல்லா பண்ணுவாங்க
ம்
ஆமா அப்பிடின் நா யோசிவச்சிருக்கே உங்களுக்கு பாயாசோ பலாபழத்துல பண்ண தெரியுமா தோழி
இல்லையே தோழி நா பலாப்பழத்துல எதுவு ஸ்வீட் எதுவு பண்ணது கெடையாது ம் ம் ஆ கண்டிப்பா டிரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறோம் வந்து ட்டு நா என்ன பண்ணேன் சொல்ட்டு காலையில இருந் சொல்றே காலையில எப்போது போல எழுந்தாச்சி ஒரு ஆறு மணிக்குல்லா எழுந்தாட்டு ஒரு ஒரு ஹாஃப்ன்னவர் யோகா பண்ணே நானு அதுக்கப்புறோ சேரி ஓகே சீக்கிரமா நேத்து வந்துட்டு நெறைய ஒரு சிக்கன்ல்லா கிரேவி அது இதுன்னு கொஞ்சம் மீதம் ஆயிடுச்சி சேரி தூக்கி போடவு மனசு இல்ல சேரின் சிக்கன் எல்லா எடுத்து ட்டு வெறு கிரேவி மட்டு கொஞ்சோ அப்பிடியே வச்சி இன்னிக்கு காலையில கொஞ்ச இட்லி விட்டு அத வந்துட்டு தொட்டு சாப்பிட்டாச்சி அதனால இப்ப மத்தியானத்துக்கு தா வந்துட்டு என்னோட பையனு வந்துட்டு இன்னிக்கு சாம்பருன்னு சொன்னோன்னே சேரி எனக்கு ஸ்கூல்ல கொண்டு வந்து குடு நா வந்துட்டு நீ ப பண்ணாத அப்பிடின்னு சொல்லிட்டா சேரி இப்பொரு டு்வெல் பார்டி ஃபைக்கு மேல நா கொண்டு போய் ஆ சாம்பார்ல்லா வந்துட்டு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க முருங்கா அப்புறோ கத்திரிக்கா எல்லா போட்டு அனால அந்த சாம்பார்தா சாதத்துல கொஞ்சோ சூடா பரட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சோ வெண்டக்கா பொரியலு பண்ணியாச்சி கொண்டு போய் ஒரு டுவல் ஃபார்டிஃபை்க சூடா குடுத்துட்டு வந்தா அவன கொஞ்ச சந்தோஷமா சா டு அப்பிடி நெனைக்க ஏன்னா காலைலியே எப்பியு குடுத்து அனுப்புறோ இல்லையா கொஞ்சோ ஆரி போயிருக்கு மத்தியானம் சாப்பிடு போது இன்னிக்கு கொஞ்ச சூடா குடுக்கலாமே அப்பிடின்னு சொல்லிட்டு நெனைச்சிருக்கே சே அதுதா இப்போதை இப்ப வரைக்கு அதுதா தோழி பண்ணிருக்கே இன்னு கொஞ்சோ நெறைய வேல இருக்கு மீதம் ஆ போய் பண்றதுக்கு உங்களுக்கு தா ரொம்ப ஸ்பெஷலான நாள்னு நெனைக்கிறே அதெல்லா எனக்கு கொஞ்சோ ஸ்பெஷலான லால் உங்களுக்கு நாளைக்கு எனக்கு இன்னிக்கு ஏன்னா வந்துட்டு இன்னிக்கு என்னோட பிடிச்ச ஹீரோட பர்த்டடே விஜயோட பர்த்டே சோ அத வந்துட்டு நா ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டா வந்துட்டு விஜய்யோட பயங்கரமான ஒரு ஃபேன்தா அவரு ஸ்டேட்டஸ் எல்லா போட்டிருந்தாரு நா ஸ்டேட்டஸ்ல்லா போடல பட் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப அ சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்துட்டு அவுரு முதல் முறையா வந்துட்டு ஒரு சீப் மினிஸ்டர் ஆயிட்டு அவர் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்றான்றது எனக்கு சந்தோஷ் மா இருக்கு அதுல்லாம டி வி ல வந்துட்டு அதேதா ஓடிட்ருக்கு அந்த சட்டப்பேரவை வந்துட்டு நமக்கு நேரலையா காட்டிட்ருக்காங்கல்லயா அதனால நியூஸ்ல வந்துட்டு நேர்ல எலயா எல்லாரு வந்துட்டு விஷ் பண்றது அவுங்க என்ன பேசிட்ருக்காங்கன்றதல்லாஅ காட்டிட்ருக்காங்க லைவா சோ அததா காலைலெந்து நா கொஞ்சொ பாத்துட்ருந்தே அப்டின் சொல்ட்டு சொல்லாம் அதுனால ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னக்கி அப்டின் சொல்ட்டு சொல்லாம் தோழி
பரவால்ல தோழி நானு வந்து செய்திகள் போட்டு பாக்கனு நெனச்சே நானு நெனச்சே இன்னைக்கு அவருக்கு வந்து பர்டே அப்டின்னு ஏனா கரெக்டா வந்து அவர் பர்டேக்கு அப்புறந்தா எனக் கணவனோட பர்டே இத்தனைக்கு ஒரு விஷ்யொ சொல்னுனா என்னோட கணவரும் நடிகர் விஜயும் பாத்தீங்கனா ஒரே ராசி ஆ அதன அதே அதே மாதிரி அ அவுங்களுக்கு என்னன் தெரில இப்ப வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சோ என்ன ஏதுன் தெரில ஆனா இவருக்கும் பத்து வந்து பாத்தீங்கனா சி எம்‌ மா வந்து வரனும் அப்டின் சொல்ட்டு ஒரு நல்ல நேரம் எ கணவருக்கு வந்து பாத்தீங்கனா அவர் ஆசை எல்லாமே நெறவேறிட்ருக்கு திருமணத்துக்கப்றொ முமே மொதல் பிறந்த நாள் இது சோ அந்த மாரி ஒரு இந்த ராசி க்காரங்களுக்கெல்லா ஒரு நேரம் ஸ்டாட் ஆயிருச்சு அப்டின்னு சொல்லலாம் இருவருமே வந்து பாத்தீங்கனா விஜயும் சேரி எ கணவரும் செரி இருவரும் கடகராசிதா தோழி
ஓ செரி செரி நல்ல விஷ்யம்தா இருந்து அத ஒரு நல்ல நேரம் ஸ்டாட் ஆயிருக்கு அப்டின் கூட சொல்லலாம்
கண்டிப்பா ஆமா தோழி என்னோட கணவருக்குமே விஜய் தா ரொம்ப புடிக்கு இருந்தாலு எதுவு வந்து காமிச்சுக்க மாட்டாரு விஜயோட ஃபேனு அப்டிங்கிற மாரி எதுவு காமிச்சுக்க மாட்டாரு அப்பதா வந்து சொன்னாரு விஜயும் வந்து ட்டு என்னோட ராசி தா அப்டின் சொல்லிட்டு அப்றொ விஜயோட பிறந்த நாளுக்கப்றொந் தா என்னோட பிறந்த நாள் அப்டின் சொல்லி சொன்னாரு ஆ செரி ஓகே அதுனால் தா உங்க ரெண்டு பேத்து க்கு ஒரு நல்ல நேரொ டக்குனு வந்துருச்சோ என்னமோ அப்டின் சொல்லி நா சொல்லிட்ருந்த தோழி
கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு ஜூன்ல பிறந்தவுங்க எல்லாருமே ரொம்ப லக்கீடு அப்டின் சொல்லலா ஜூன்ல வந்துட்டு அந்த எது ஸ்பெஷலுனு சொல்லா அந்த மா மாசமே ஏனா வந்துட்டு நெறைய ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்குலா வந்துட்டு பர்த்டே வருதுல்லயா அதுனால வந்துட்டு அந்த முழு மாதமே வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் மோட்லயே தா இருக்கு ஜூன் முடியிற வரைக்குமே சோ அப்டி கூட சொல்லிக்லாம் தோழி
கண்டிப்பா ஆமா ரொம்ப சரியா சொன்னிங்க ஏனா வந்துட்டு அ நல்லா வந்து எப்டி சொல்றது ஏனா மே மாசம் முடிச்சுட்டு வரோ அப்டிங்கம் போதே நமக்கு ஒரு இது இருக்கு அப்ப வந்து இந்த மாரி பிறந்த நாள் அதெல்லா வருதுங்கம்போது அதுலயு வந்து பாத்தீங்னா இந்த ஸ்கூல் பசங்கள்லா இருக்காங்க அப்டின்னா மே மாதத்துல அவுங்ளுக் பிறந்த நாள் வந்ச்சுனா அவுங்ளுக்கு ஒரே சங்கட்டமா இருக்கு ஏனா புது ட்ரெஸ் போட்டு போ முடியாது சாக்லேட் குடுக்க முடியாது பந்தா காட்ட முடியாது ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ரீ ஓபன் ஆனதுக்கப்றொ பிறந்த நாள் வருது அப்டின்னா அதே ஒரு தனி கெத்து இல்லைங்ளா எல்லாரு வந்து யூனிஃபாம் போட்டு போம்போது நம்ம மட் டு ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு நாள் போவோ ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்வீட் ஸெல்லா குடுப்போ அதெல்லாமே ஒரு நல்ல இதா இருக்கு இல்லிங்ளா
ரொம்ப சரியா சொன்னீங்க நானு இதே மாதிரி யோசுச்சிருக்கே நா ஸ்கூல் படிக்கும் போது கரெக்டா ஜூன் ஆரம்மிச்சதோனா என்னோட பர்த்டேயு வரு ஸ்கூலு அப்ப வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடு அப்ப வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனூன்றதே ஒரு ரொம்ப சந்தோஷ்மான விஷ்யோ அதுல்லாம எல்லாருக்கு சாக்லேட்ஸ் குடுக்லா எல்லார் முன்னாடி நம்ம நிக் க வச்சு எல்லாரு நமக்கு விஷ் பண்ணுவாங்க ஹாப்பி பர்த்டே சொல்வாங்க அப்ற அசம்ப்ளிலயு வந்துட்டு நிக்க வச்சு சொல்வாங்க என்னோட பையனோட பிறந்தாளுக்கு அந்த மார்தா இப்போ கரெக்டா ஸ்கூல் ஆரம்பிச்சி மொதல் நாளே வந்துட்டு அவனுக்கு பிறந்த நாள் வந்ததுனால வந்து அவர் அசம்ப்ளில எல்லார் முன்னாடி நிக்க வச்சு எல்லாரு விஷ் பண்ணாங்க அப்டின் சொல்ட்டு சொன்னா எவ்ரி இயர் அந்த மார்தா பண்ணுவாங்க சோ இந்த வர்ஷமு பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷொ எனா ஒரு ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும் போது வந்துட்டு எல்லாரு நமக்கு நின்னு விஷ் பண்ணும் போது வந்துட்டு அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்யா அந்த வருஷமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம வந்துட்டு கடந்து போகலாம் அப்டின் நெனக்கிறே சோ அது வந்துட்டு ஒரு நல்ல விஷ்யம் அப்டி பாத்தீங்கன்னா இந்த வருஷ இந்த மாதம் பூராவே வந்துட்டு எங்க ஃபேமிலில பொறுத்த வரைக்கும் அ ஒரு வெட்டிங் டே வந்துச்சு ஒரு ந நாலு பேருக்கு பர்த் டே வந்துச்சு அந்த மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாவே வந்துட்டு ரொம்ப அப்டியே ரொம்ப செலிப்ரேஷன் மோட்லயே போயிட்ருக்கு அப்டின் சொல்லலா
கண்டிப்பா தோழி இப்ப வந்து பாத்தீங்கனா எங்க வீட்லயும் அப்டித்தா இப்ப வந்து இவருக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் இவுங்களோட தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கனா இருவத்தி ஏழாந் தேதி பிறந்த நாள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரே மாசத்துல வந்து இவுங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பிறந்த நாள் வருது சேரி அப்டின் சொல்லிட்டு என்னோட கணவரோட பர்டேக்கு ம் நாங்க நல்லாவே அவர் என்ன ஆசப்பட்டாரோ ஒரு ஆ இத வந்து நாங்க பிரம்மாண்டமா பண்ணிட்டோ எங்க எப்டி சொல்றது அவர் ஆசப்பட்டதுக்காக எங்க வீட்லருக்கது எல்லாத்தையு வந்து போட்டாச்சு அந்த அளவுக்கு நாங்க வந்து நல்லா இது பண்ணிட்டோ அ அண்ணிக்குதா வந்துட்டு சேரி ஏனா அண்ணியோட பிறந்த நாள் பத்தி நாங்க யோசிக்கல ஞாபகமே இல்ல நீங்க சொல்லம்மோது தா டக்குன் ஞாபக வருது ஆமா அண்ணிக்கு வந்து பிறந்த நாள் வருது அவுங்ளுக்கு எதுவுமே பண்லயே அப்டின் சொல்லிட்டு அவுங்களுக்கு யோசிக்கனு என்னோட கணவருக்கு முடிஞ்சதுக்கப்றொ அவுங்களுக்கு யோசிக்லா என்ன பண்லானு அவுங்களுக்கெல்லா அளவா பண்ணா போதும் ஏனா வந்துட்டு அவுங்க அவுங்க வந்து அண்ணிதா இல்லலைங்ளா இதே நம்ம கணவரும் போது நமக்கு கடைசி வரைக்குமே கூட வர போறாரு அதனால இவருக்கு இவரு ஆசப்பட்டது பெரிய விஷயமா இருந்தாலு நம்ம வந்து நம்ம கையில இருக்குற காசு பண எல்லாமே போட்டு நம்ம பண்ணலா இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க காசு பணத்த விட நீங்க ஒரு கேக் வந்துட்டு வாங்கிட்டு போய் நீங்க எல்லார் முன்னாடியு அவுங்க அன்னைக்கு வந்து ஒரு கேக் கட்டிங் பண்ணாவே வந்துட்டு அத ஒரு அவுங்களுக்கு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா தா இருக்கு அப்டின்னு நெனக்குறே யாரா இருந்தாலுமே அததானே நெனைப்பாங்க யாருக்குமே வந்து அந்த ஒரு டைம்லா வந்துட்டு ஒரு எல்லாரு சேர்ந்து ஒரு எல்லார முன்னாடியு கேக் கட் பண்ணி அ ஷேர் பண்ணி சாப்டுறதுன்றதே வந்துட்டு எல்லார்கிட்டயு வாழ்த்துக்கள் வாங்கறதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயந்தா நெனக்குறே தோழி
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க இன்னோரு வாட்டி வாய்பு கெடச்சா கண்டிப்பா பேசலா
கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி